ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ சொல்லுங்கம்மா அங்க ஏதாவது டோர்னமெண்டட் எல்லா நடக்குமா கிரௌண்ட் இருக்கா
டோர்னமெண்ட்டா ஃபுட்பாலு கிரிக்கெட்டு எல்லாமே நடக்குங்க
நீங்க போவீங்களா
நா போனதுல்ல முன்னாடி மேரஜ்ஜுக்கு முன்னாடி போனதானா
கவி அனுப்பலையா நீங்க போலையா
நா இல்ல எனக்குதா டைம் இல்ல போறதுக்கு
ஓ ஓகே ஓகே ஆனா உங்களுக்கு விளையாட தெரியுந்தானே
ஆ கிரிக்கெட் தெரியு
ஆ இங்க மாமா எங்க எதுவுமே விளையாட போகவும் மாட்டாரு
அவருக்கு தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியாது
ஆ தெரியு கிரிக்கெட் விளையடமா யாரு இருந்துருக்க மாட்டாங்க வெளாம்ட்ருப்பாங்க கண்டிப்பா சின்ன
இல்ல நா கேட்டதுண்டு அவர்கிட்ட போவீங்களாமமா என்ன ஏது மாமாக்கு எதுல தெரியுமா இன்ட்ரெஸ்ட் அதிக ஆ மிருதங்க இன்ட்ரெஸ்ட் அதிக
எதுல
கால மிருதங்கொ
மிருத்தங்கத்துலய சரி சரி
ஆ தாள நெறைய போடுவாங்க அப்படியே டிட்டோ ஓ என்ன கேக்குறாங்களோ அதே தாளம் போடுவாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வேற என்ன ஆ ஸ்பீச்சு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு
இன்ண்டோர் கேம்ஸ்ன்னா நல்லாடுவாங்க போலப்ப இன்டோர் கேம்ஸ்சு செஸ்சு இந்த மாரி ஒரு கேரம்போர்டு அ மாரி அதுவு விளையடுவாங்கன்னு நெனைக்கிறே
தெர்ல நா ஆனா பாத்ததில்ல
நீ அவ்ளோ திறமையா நீ வெளியில கொண்டு வராம வச்சுருக்கீங்க
ஆ அப்டி சொல்லுங்க மேபி இருக்கலா அவருக்குள்ள எத்தனை கலைஞன் ஒழிஞ்சிருக் கானு நா கண்டுபடிச்சு வெளியில கொண்ட்டு வரணு
ஒன்னா ஒன்னா எடுத்தது விளையாடுங்க மாமா விளையாடுங்க மாமான்னு சொன்னீங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுன் அவங்களோட தெறம
திடீர்னு நீயு வா அப்படின்ட்டாருன்னு வைங்களே எனக்கு எதுவு சுத்தமா தெரியாது ஆமா ஐயோ எ ஆ கேரம் தெரியு கேரம் தெரியு பட் ஆனா ரூல்ஸ்ன்ற மாதிரி தெரியாது எனக்கு சும்மா அடிக்க சொன்னிங்கன்னா அடிப்பே
ஓ சேர் சேர் சேர்
மத்தபடி இந்த காயின் இங்க கார்னர் பண்ணனு இங்க வச்சா இங்க பாக்கெட்டு இந்த அப்ற ஏதேதோல்லா சொல்றாங்ளே ஏரோவ டச் பண்ணக்கூடாது அந்த மாதி ரி எல்லா சொன்னாங்கன்னா தெரியாது எனக்கு
ஓ புரியுது
அந்த மாரில்லா குடுத்துட்டா சுத்த நமக்கு ஒன்னு தெரியாது
ம்
அது அப்படியே வீடு வீடு விட்டா ஸ்கூலு அப்புற வீடு வீடு விட்டா காலேஜு அப்புற வீடு வீடு விட்டா ஆஃபீஸு அத மீறி போனா கோயிலு இப்பிடியே வளத்திட்டாங்க
சேரி சேரி பரவால விடுங்க நல்ல குட் பாயா வளத்துருக்காங்க
இல்ல என்னைய அவங்க அம்மா எப்படி வளத்தாங்கன் எனக்கு தெரியாது இது என்னைய
ஓ ஒங்களையா
ஆமா ஆமா மாமாவ
உங்களுக்கு ஊரு சொந்த ஊர் இதானா இந்த ஊர் தானா
ஆமா அதுதா இது கெடையாது அது இங்க பொழப்புக்காக வரது தா என்னமா என்னமா
இல்ல பைய என்ன பண்றான் கேட்ட
அவன்ந்தா நாங்க இப்ப கோயிலுக் கெளம்புனோ அதனால குளிச்சிட்டு டிரஸ் எடுத்து அ அ இப்ப அயன் பண்ணிட்டு இருக்கறே குடுத்தா போட்டுட்டு உக்காரு
மழ பேஞ்சுதோ நேத்து
நல்ல ம நேத்து இல்ல
ஆ முந்தா நேத்து பேஞ்சுதா சேர் சேர்
நல்ல மழை நேத்து வந்து ஒரு பத்து மணி இருக்கு நம்ப ஜ ன்னல மீறி மின்னலு ஜன்னல் இத்தனைக்கு மூடி இருக்கு அத மீறி அவ்வளோ பிரைட் டா மின்னல் வந்தது சரியான இடி வேற நாங்க செரி அடு ச்சு ஊத்த போகுதுன் நெனைச்சா ஒரு ஒரு ஒன்ற மண் நேர இடி இடிச்சுதுமா அவ்வளவுதா ஒண்ணுமே இல்ல
காத்து கொண்டு போயிருக்கு மழைய
ஆ ஒண்ணுமே இல்ல அப்படியே ஒரு தடமே இல்லாம போயிருச்சு
ம் ஹு இங்க இன்னைக்குதா பெய்ற மாரி இது பண்ணிகிட்ருக்கு மேகல்லா வந்து சூழ்ந்து நிக்குது
அயோ இன்ன நாங்க கோயிலுக்கு போனு அதனால இங்க இப்ப எங்களுக்கு மழ வேண்டா
ஓ செரி சென்னைல மேக்சிமம் எல்லாரு மழ வேணானுதா சொல்லுவிங்க சென்னைல மேக்சிமம் எல்லாருமே மழ வேண்டா மழ போதுன்தா சொல்லுவாங்க அந்த அக்டோபர்ஸ் நவம்பர் வந்துருச்சனாலே மழ வேணான்தா சொல்லுவாங்க
ஆ இப்ப வேணுந்தா வெய்யில் நெ றையா இருக்கு இப்பைக்கு வேணுந்தா ஆமா ம் செடி எல்லா ஒங்களுக்கு எவ்ளோ தண்ணி ஊத்துனாலு பூமியோட வறட்சி அதுக்கு பத்தமாட்டைங்கிது
ஆமா ஆமா இங்யு இப்டிதா இருக்கு இங்கேயுமே வெயில் பயன்படுந்தா அங்க போடும் போது நெனப்போ இங்யு இந்த போடு போடுது சொன்னேலா அப்ப வெளுத்து வாங்குனேனு
ம் நல்ல அது நம்ம வந்து கடல் கிட்ட இருக்கிறதுனால நமக்கு வெயில் வந்து அதிகோ தெரியு
ஆனா காத்தடிக்கு ஒங்ளுக்கு என்னா கலர்
அ காத்து வந்து இங்க ஃபாரஸ்ட் ஏரியாவு கிட்ட அதுனால காத்து எங்ளுக்கு இருக்கு
செரி செரி செரி அது அப்றோ நா அது இது சேப்பாக்கம் வந்தோ அப்ப எல்லாரு பாத்தோ சேப்பாக்கம் கிரிக்கெட் பாக்க வந்தமா அப்பெல
நா சூப்ரா இருக்குமா காத்தெல்லா இங்க வாய்ப்பே ஒரு சிலர் சொல்லுவாங்க இது வந்து அனல் பூமி அது இதுனு அனல் பூமி எப்ப ஒங்களுக்கு அனல் தெரியுனா பிப்ரவரி மார்ச்சு ஏப்ரல் மே ஜூன்
இது வந்துருச்சி வர்ஷத்துல பாதி மாச வந்துருச்சினு சொல்லு நீ சொல்றல வர்ஷத்துல பாதி மாசம் வந்துருச்சி
நா அதுதா சொல்றே மிச்ச நாள்லா நல்லா தானே இருக்கு என்னமோபன்னெண்டு மாசமு வெயில் இருக்கிற மாரி பேசுவாங்க
இல்ல அவ்ளவு இருக்காது
இங்க எங்களுக்கு சுத்தி டிஜிட்டல் மார்கெட்டிங் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி கைல வெச்சுகிட்ருந்தேல ரெண்டு மூணு பேத்தோ எல் மூணு பேருமே வந்து சேம் டைம்ல கேக்குறாங்க அவங்களோடத யாருமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விரும்பல
ரிப்போர்ட்டு கேக்குறாங்களா
ரிப்போர்ட்டு இல்லமா அப்லோட் பண்ணனு அவுங்ளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் போடணு அப்போ யாரோ ஒருத்தராவது எனக்கு வந்து பர்ஸ்ட் டு வீடியோ குடுக்கணு அட்லீஸ்ட் நம்ம ஷெட்யூல்ல போடலால வீடியோஸ்
ஆமா ஆமா
ஷெட்யூல் போட்டாலாது இப்ப டுவெல் ஓ கிளாக் அவங்க பப்ளிஷ் ஆகணுனு நெனக்கிறாங்கன்னா நீ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டென்னு க்கு குடுங்க யாராவது ஒருத்தர் டென்னுக்கு குடுங்க நா வந்து யார்துயாது செல்லு எல்லாருமே ஷார்ப் பா என்ன பண்றதுனா அந்த பதனொன்னு அம்பது ம் உ நெட் டு நெக்கு குடுத்து அட்ட டைம்ல அப்லோட் பண்ணுங்கிறது அப்லோட் பண்றது அங்க மேட்டர் இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கு அந்த அல்காரதம் எப்டி ஒர்க் ஆகுது நீங்க அப் லோட் பண்ணனு ஒடனே கட கட கடன்னு ஃபார்வர்ட் பண்ணனு ஃபேஸ்புக்ல இல்லயா அ அல்காரதம் வந்து அப்பதா ஒர்க் ஆகு வியூஸ் வந் து அதிகமாகு அதர் சோசியல் மீடியாஸ் எல்லாதில்மே நீங்க டக்கு டக்கு டக் குனு ஷேர் குடுக்கனு நீங்க குடுக்குறவங்க எல்லாருமே பன்னெண்டுக்கு குடுத் பன்னெண்டுக்கே எல்லாத்தியு ஷேர் பண்ணுனா மூணுமே வேற வேற செட் ஆஃப் ஆடியன்ஸு உ
ஆமா
ஆ, அப்ப நீங்க எப்படி பண்ணுவீங்க முடியாதுல்ல நா சொல்லி சொல்லி பாத்த ஒரு எடம் அ நம்மளோட பேச்ச கேக்கலன்னா நம்ம எப்படிமா அங்க அவ் ரொம்ப நாள் இருக்கிறது நீங்க பணம் தறீங்கன்றதுக்காக என்ன நா சப்ரஸ் பண்ண முடியாதுல்ல ஆ என்ன நா சர்பரைஸ் பண்ண கூடாதுல
ம் கண்டிப்பா
அந்த சேட்டிஸ்பெக் ஜாப் சேட்டிஸ்பெக்ஷன்னு ஒண்ணு இருக்குல்ல நமக்கு
ஆ
அது வந்து எனக்கு எங்கேயோ லேக்கானமாரி இருந்தது நா சொல்லி சொல்லி பாத்தே எல்லாமே பண்ணி பாத்தே இல்லைங்க எங்களுக்கு டீம் இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல உங்களுக்கு எடிட்டிங்லா தெரியுமா வீடியோ எடிட்டிங்
ம் வீடியோ எடிட்டிங் மொபைல்லதா தெரியு இதுல சிஸ்டம்ல பண்ணதில்ல மொபைல்ல சும்மா அதுவு இந்த யூடியூப் சேனலுக்காக போடம்போது இது சும்மா சும்மா எதாவது, என்னை விட கவிதா தா நல்லா பண்ணு
ம் அந்த மாதிரிதா ஆனா அவங்க சொன்னாங்க எடிட்டிங் டீம் வந்து எங்களுக்கு இப்பதா தராங்கன்னு எடிட்டிங் டீம் கேட் டா என்ன சொல்றது எங்களுக்கு ராவா தர வீடியோ வந்து முந்தின நாள் தா தராங்க இவங்க வந்து ஒன்னா ஷூட் பண்ணி வச்சு எடிட் பண்றது இல்ல
ஆ புரியுது புரியுது
நாளைக்கு வீடியோ போடணும்னா இன்னைக்கி ஷூட் பண்றது
ஓ சேரி சேரி முன்னாடியே அப்ப அப்பப்ப எடுத்துக்குவாங்க போல
ஆ அந்த மாதிரி ஒரு ஒரு யூனிஃபார்மிட்டி அவங்கனால மெயின்டெயன் பண்ண முடிலமா என்னால போராட முடியல பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடில சேரி வேண்டா, அப்படி ஒரு ஆமா அப்படி ஒரு பைசாவே நமக்கு எதுக்கு இப்டி ஒரு மாதிரி சேடிஸ்பெக் க்ஷன் இல்லாமன்ட்டு வெளியில வந்ட்ட
ம்
திரும்ப அப்பறோ ஸ்டா அப்பறோ அம்மாவு வீட்ல வந்திருந்தாங்க அம்மா ட்ரீட்மெண்ட்க்கு இருந்ததுனாலையு என்னால ஜாப் எல்லா ஒழுங்கா பாக்க முடில பரவாயில்ல ராஜா எவ்வளவோ பரவாயில்ல ராஜா மாறி
ம் சேரி சேரி சேரி
முன்ன மாதிரி இல்ல இப்பயும் இருக்கு அ அந்த பதட்டமு அழுகையு மட்டும் இருக்கு
சேரி ஓ
அம் ச அது வந்து ம் ஒரு இன்செக்கியூர்டா ஃபீல் பண்றாங்கன்னு வைங்கள அ நம் நம்மள நம்ம ஏன்னோ வந்து நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு நமக்கு இயலாமை இருக்கு ஆ, ம்
ஆ
ஆ நமக்கு ஏதாவதுன்னா நம்ம அப்பாவ நீங்க ஒழுங்கா பாத்துப்பீங்களா அப்டின்னு கேக்குறது அப்பா இல்ல நா நா உங்ககிட்ட இங்க பத்திரமா இருக்கலாமா என்ன எங்கயாவது கொண்டு விட்ருவீங்களான்னு கேக்குறது இந்த மாரி அந்த இன்செக்யூரிட்டி இருக்குல்ல உங்களுக்கு அத மட் டு ஆ அத மட்டு கொஞ்சோ ஃபேஸ் பண்றாங்க மத்தபடி வந்து அந்த அழுது டடே இருந்தது கத்துனது அந்த வீட்ட விட்டு வெளியில போணும்லா நினைப்பாங்க ஃபர்ஸ்ட்
ஆ
அந்த அந்த மாரி ரொம்ப ஒஸ்டா இருந்தாங்க அதல் ல இல்ல டாக்டர்ஸ் வந்து நல்ல மெடிசன்ஸ் கொடுத்து கவுன்சிலிங் நெறையா கொடுத்து ஆ கவுன்சிலிங் நெறையா கொடுத்து அப்புறம் ப்ரூப் எல்லாம் கூட டாக் டர்ஸ் நெறையா சொன்னாங்க நாங்க இருக்கோ இது இப்டிதான் ரன் ஆகுது நீங்க நீங்க ஒரு நெர்சா இருந்து இருக்கீங்க இந்த மாரிலா நீங்க யோசிக்க கூடாது இந்த மாரில்லாம் ப்ரூப் எல்லாம் நெறையா அவங்களுக்கு சொல்லி சொல்லி
ஆ
சம்வாட் அவங்க வந்து ட்ரஸ்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க மொதல்ல ஓகே நா அக்சப்ட் பண்ணிக்கிறேன் என்ன எனக் க்கு தான் வந்து வயசானதுனால இப்டி மறதி இருக்கு இத நா வந்து ஏத்துக்கணு அப்
அத ஏத்துக்கஹ ஏத்துக்கிற மைண்ட் செட் வந்துட்டாங்கனாலே ஆட்டோமெட்டிக்கா சரியாயிருவாங்க
ஆ அத அக்சப்ட் பண்ணனுனே குட்டி குட்டியா சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது அவங்ககிட்ட இப்ப பரவால்ல சேஃப்பா அண் செக்யூர்டா இருக்காங்க அ க்கா கூட இருக்காங்க
ஒ செரி செரி செரி
தனியா விடல அந்த வீட்ட பூட்டிட்டோ அம்மா அப்பா இருந்த வீட்ட பூட்டிட்டு சும்மா விட்டுட்டோ ஆ செரி ஆமா வேண்டானு இப்ப அக்கா கிட்டயே போயி அங்கயே இருக்காங்க
சேரி சேரி
நீங்களு வாங்க ஒரு நாள் அக் அக்கா வீட்டுக்குல்லாம் கூட்டிட்டு போறேன் ஜாலியா இருக்கும் அங்க அத பாக்கதான போறேன் ஒரு வருஷம் ஆயிப்போச்சு இன்ன காணோம் ஆ
இல்ல வரணும் தான் வரணு
சேரி சேரி ராஜா வாங்க கவிய கேட்டதா சொல்லுங்க மறுவடியும் அப்பப்ப கால் பண்ணுங்க செரிமா செரிமா நா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்றே ஓகேமா ஓகேமா பாய் ஹ
சரி